ஹலோ கேக்குதா ஹலோ நீங்க பேஸ்றது எனக்கு ஒண்ணுமே கேக்ல நா பேசுறதாச்சு உங்களுக் கேக்குதா
ஹலோ இப்ப கேக்குதாங்க
ஹலோ ஆ இப்ப எனக்கு நல்லாவே கேக்குதுங்க ஆ கேக்குது கேக்குது
சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
ஆ என்ன பண்றீங்க ஏய்யியோ முன்னாடி கேக்குல
அது வாங்க நா வந்து ஏர்பட்ஸ் போட்ருந்த
ஓ
அது வந்து டிஸ்கனெக்ட் ஆயிட்டுருக்கு போல
ம் ம்
ம்
ஒருகிறது
ம் ம்ங்க சாப்ட்டீங்களா
ஆ சா இல்ல ஐய்யயோ என்ன ஆச்சோ தெர்லன்னு சொல்ட்டு
நீங்க பேசுறது எனக்கு நல்லதா கேட்டுச்சு
ஓ ஏன்னா உங்களுக்கு ஒரு சில டைம் அந்த நேத்தா முந்தாநேத்தா தெர்ல எனக்கு உங்க வாய்ஸ் மெசேஜ் அண்டு கால் பேசுது ஒண்ணுமே கேட்காம போய்டுச்சுனா அங்க ஃபோன்லந்து பண்றது ஞாபகோ இருக்கா உங்களுக்கு
புரியல
ஒரு வாட்டி நீங்க அது நேத்தா முந்தா நேத்தா எனக்கு தெரியல நீங்க எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அம் அனுப்பன்தோ வா
ஆ ஆ எனக் கூந்த எனக்கு டக்குன்னு ஒரு மாரி ஆயிச்சு ஃபோன் ப்ராப்ளமா என்னன்னு தெர்ல அப்பறோ ரீ ஃபோன ரீஸ்டார்ட் பண்ண அப்பறமா தா வந்து இதுவாச்சு
ஓ அதுதா நானு பயந்துட்டு அப்டே எதோ ஆயிடுச்சான்னு
ம் ம் அப்டிலா ஆவலங்க நல்ல வேல
சேரிங்க சேரிங்க சேரி அதே கேம் கண்டினியூ பண்ணு சும்மாதாங்க இருக்கு உங்க கூட
ம் நம்ம இங்க ஒன் டூ த்ரீ கேம் வளாடுலாங்க
ஆமா அதுதா நல்லா சிரிப்பா இன்ட்ரஸ்டிங்கா இருக்குனு நனக்கிற
ஆமாங்க
ஆ சேரி ஓ கே நீங்க ஸ்டார்ட் ஆ நா ஸ்டார்ட் பண்ணவா ம் ஓகே டூ
த்ரீ
ஃபோர்
ஃபைவ்
சிக்ஸ்
செவன்
எயிட்
நயின்
டென்
ஓகே ஆ
இல்ல இப்ப நா தான முடிச்ச
ஆ ஓகே ஓகே நீங்க தா சொல்ணுமா
ஓகே நா சொல்ற
ம்
ஒன்னிஸ் ஜெமி
ஹும்
ஓகேவா
சேரிங்க சேரிங்க
ம் ம் ஜெமி
டூ
த்ரீ
ஃபோர்
ஃபைவ்
சிக்ஸ்
செவன்
எய்ட்
நைன்
டென்
ஆ
இப்ப நானு
ஆமாங்க
ஆ சிக்ஸ் சிக்ஸ் வந்து ஆ ரமேஷ்
ஓகே
ஜெமி
டூ
த்ரீ
ஃபோர்
ம் ஃபைவ்
ரமேஷ்
சவன்
எயிட்
நைன்
டென் ஓகே
ஓகே நீங்க
உங்களுக்கு வந்து டூ டூ வந்து ஜெமி சாப் சாப்டீங்களானு கேக்கணும் நீங்க
ஃபர்ஸ்டு வந்துட்டு ஜெமி செகண்ட்டு ஜெமி சாப்ட்டீங்களாவா
ஆமா ஜெமி சாப்ட்டியா
ஆ
ஓகேவா
சேரிங்க நல்லா பண்றீங்க நெஜமாலே
ஆமா நீங்கதா பேசுறது இல்லலா அதனால இத வச்சு நல்ல ச
ம் ஓகே ஓகேங்க
ஆ ஜெமி
ஜெமி ஜெமி சாப்டீங்களா
த்ரீ
ஃபோர்
த்ரீ பைவ்
போருங்க
ஆ பைவ் தானே சிக்ஸ் தானே ரமேஷ்ஷு
ஆ
ஆ பைவ் ஓ நீ அதுனா ராஜேஷ்ஷு ரமேஷ்கு பதிலா
சேரிங்க ரமேஷ்
ஆ செவன்
எய்ட்
நைன்
டென்
ம் சொல்லுங்க
எ நயன் வந்து சிலுக்கு மம்மி
சிலுக்கு மம்மியா சிலுக்கு மாமி மாமியா ஓ மம்மி ஓகே ஓகே
ம் ம் ம் ஜெமி
ஜெமி சாப்டீங்களா
த்ரீ
போர்
பைவ்
ரமேஷ்ஷு
செவன்
எயிட்
சிலுக்கு மம்மி
டென்
ஆ நீங்கதா
ஆ இப்ப வந்து ம் என்ன சொல்லா ஆ இப்ப வந்து நம்போ
என்
போஃர் வந்து போஃர் வந்து விஷாலி
ம்
ஓக்கே வா
சேரிங்க சேரிங்க
ஜெமி
ஜெமி சாப்டீங்களா
த்ரீ
விஷாலு
பைவ்
ரமேஷ்ஷு
செவன்
எயிட்
சிலுக்கு மாமி
டெம்
சொல்லுங்க ம்
அ டென் வந்து பாவடசாமி
சோ
ஆத்யா
அது ஜெமி
ஜெமினி சாப்ட்டீங்ளா
ம் விஷாலு
விசாலிய வா
ம்
விஷாலேவா
சாரிங்க த்ரீ த்ரீ
ஆ விசாலே
ஆ ஃபைவ்
அ ரமேசே
செவென்
எயிட்
சிலுக்கு மம்பி
டென்
ஏங்க அவுட்டே
ஆமா ஏதோ ஒண்ணு சொன்னீங்கல்ல பாவட ச
நீங்க தா இப்போ
ஆ நானா
ம்
ஓகே ஐயோ எதுவுமே நா போல்லயே இப்ப பாத்து ஓகே ஃபைவ் வந்து எருமக்குட்டி
எருமக்குட்டியா
ஆமா
ஓ சேரிங்க சேரிங்க
ஓகே வா ஓகே ஜெமி
ஜெமி சாப்ட்டீங்ளா
ஆ ஒரு வாட்டி கூட சாப்ட்டீங்ளா கேட்டது கிடையாது இப்பலான் வாய்க்கு வாய் ஓ
அதுதான் அதுதான் ஷாக் ஆகுது இப்போ எனக்கே
த்ரீ
விஷாலு
ஆ என்ன சொன்ன எருமக்குட்டி
ரமேஷு
செவென்
ரெய்ட்டு்
சிலுக் மாமி
சில்க் மம்மிங்க
ஆ சாரி மம்மி
அ பாவடசாமி
நீங்கதா
அ என்னது த்ரீ வந்து ஓ மை காடு
ஓ மை காடு
ஆ அஞ் ஜெமி
ஜெமி சாப்ட்டீங்களா
ஓ மை காடு
அ ஓ மை காடா விஷாலே
ஃபைவ்
ஃபையா அவுட்டு கெளம்புங்க என்ன
ஓ எதோ சொன்னீங்க அ ஓ ஆமாங்க சேரிங்க நா அவுட்டு தோல்விய நா ஒத்துக்கறங்க நம்ம அப்பறமா பேசலா
சேரி ஓகேங்க
பாய்
பாய்